எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கேன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழி ங்க நம்ப நறைய விஷயங்கள் வந்து ஞாபக வச்சுக்க மாட்டோ இப்போ வந்துட்டு ஒரு முக்கியமான எதாவ்து ஒரு கல்யாணம்னு வச்சு போங்களே அ நம்மளோட ஃப்ரெண்டுக்கே இல்ல யாருக்கோ வந்துட்டு இன்னைக்கி கல்யாணோனு சொல்லி சொல்லியிருப்பாங்க நம்ம செரி வரோ வரோ எல்லாம் பண்றோனு சொல்லிட்டு நம்ம மறந்துருப்போ அந்த மாரி உங்க வாழ்க்கையில எதாவ்து ஒரு முக்கியமான தருணத்த வந்து மறந்தது உண்டா அப்பறொ வந்துட்டோ ஐயயோ ஆமால இந்த மாரி மறந்துட்டேனே அப்டின்னு சொல்லி ஞாபகொச்சு ஞாபகம் வந்து ஆ செரி சாரிப்பா இந்த மாரி தெரியாம நடந்துச்சு நா மறந்துட்டே அப்டின் சொல்லி சொன்ன அனுபவம் எதாவ்து உண்டா தோழி
கண்டிப்பா இப்போ சடனா கேட்டது நானு யோசிக்க முடியல பட் இருந்தாலுமே வந்து நா வந்து மறந்துட்டே அப்டின் சொல்ல முடியாது ஏனா என்னோட பர்த்டேக்கு வந்து கரெக்ட்டா வந்துட்டு என்னோட சில ஃப்ரெண்ட்ஸ் தா வந்து விஷ் பண்வாங்க இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஆ சமூக வலைத்தலங்குற இருக்கற்த்னால நம்மளோட பர்த்டே வரு அப்டின்ற விஷ்யம் வந்துட்டு அ வரதுனால வந்துட்டு விஷ் பண்ற ந நெறய பேர்ருப்பாங்க இப்போல்லா வந்துட்டு நா அந்த சமூக வலைதளங்கள்ல என்னோட பர்த்டே வரா மாதிரி வந்துட்டு நானு அத ஆஃப் பண்ணி வெச்சுட்டே
ம்
யாருக்கு ஞாபகம் இருக்கோ அவுங் வந்துட்டு நமக் விஷ் பண்ணட்டு அப்டின்ட்டு அந்த மாரி தா என்னோட தாட் இப்பல்லா இருக்கு அதுனால ரொம்போ ரொம்போ ஒரு நாலஞ்சு பேரு தா வந்துட்டு என்னோட பர்த்டேக்கு விஷ் பண்வாங்க கரெக்ட் டா என்னோட பர்த்டே இருக்கு அப்டின்றதுக்காக அது வந்துட்டு எனக் பாக்கும்போது ரொம்ப சந்தோஷ்மாவு இருக்கு பரவால்லயே வர்ஷ வர்ஷோ நம்ப டேட்ட ஞாபகோ வச்சு நமக் விஷ் பண்றாங்களேன்ற ஒரு லைஃப் லாங் வந்து இவுங்ளெல்லா மறக் கூடாதுன்ற மாதிரி எனக்கு கண்டிப்பா தோணு அந்த மாதிரி வந்து நா விஷ் பண் நா விஷ் பண்வே கரெக்ட்டா
தோழி தோழி ஹலோ ஹலோ தோழி தோழி நீங்க பேசற்து கொஞ்சோ எரச்சலா மறுபடி வருது கொஞ்சோ நெட்வொர்க் மட்டு செக் பண்ணுங்க தோழி
ஓகே இப்ப ஓகேங்ளா
ஆ இப்ப ஓகேவா இருக்குங் தோழி சொல்லுங்க
ஆ அந்த மாதிரி வந்துட்டு என்னோட பர்த்டேக் வந்து சில பேர் வந்து விஷ் பண்ணீர்ப்பாங்க பட் நா வந்துட்டு சிலது வந்து மறந்து போயிருப்பே அந்த மாதிரி சில விஷ் யங்கள் எப்பயாச்சு நடக்கு அந்த மாதிரி வந்துட்டு மோஸ்ட்லி நா மறக்க மாட்டே ஏனா வந்து அவங்ளோட ப அவங்க பேர நா சேவ் பண்ணும் போதே வந்துட்டு அவ்ங்க கூட பர்த்டே டேட்டையு போட்டுதா சேவ் பண்ணுவே ஃபோன்ல அந்த மாரி இருக்கும் போது என்னைக்குமே நா உங்க உங்க பேர எடுத்து நா ஒரு ஃபோன் கால் பண்ணும் போதோ இல்ல அவுங்க ஒரு மெசேஜ் பண்ணும் போதோ அந்த டேட்டு வந்து எனக்கு ஞாப கம் இருந்துகிட்டே தா இருக்கு என்னோட ஃப்ரெண்டு இப்ப பர்த் எதோ ஒரு பேர் நா ஒன்னு சேவ் பண்ணிருக்கேன்னா அவுங்க கூடவே வந்துட்டு அவுங்க பர்த் டேட்டு போட்டுதா ஏனா அந்த மாதிரி இருக்கும் போது நானு எப்பயுமே விஷ் பண்ணிடுவே அந்த மாதிரி எதாவ்து மிஸ்சாய்டுச்சுன்னா வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாருக்கும் ஆ ஒரு கண்டிப்பா ஒரு ம ஒரு மாசத்துக்கப்பறோ திடீர்னு ஞாபகோ வரும் அந்த நேரத் துல வந்துட்டு நா அவுங்ககிட்ட ஒரு சாரி சொல்லி அந்த மாரி விஷ் பண்ணிடுவ ஒரு சில அதுதா அந்த மாதிரி நடந்துருக்கு மத்தபடி வந்துட்டு முடிஞ்ச வரைக்குமே நா இந்த மாதிரி சேவ் பண்றதுனால இல்ல இப்போ ஒரு மாதம் வந்து ஆரம்பிக்குதுன் வெச்சுக்கோங்ளே இப்ப ஒரு ஜூன் மாதம் இருக்குன்னா ஜூன் ஆ ரம்பிக்குதுனாவே நா அந்த அ என்னோட கான்டக்ஸ்ல போய்ட்டு ஜூனுனு டைப் பண்ணனாவே எனக்கு தெரிஞ்சிரு யாரோட பர்த்டேலா வருது அப்டின்ற மாதிரி அந்த மாரி வந்த உட்னே நா ஞாபகோ வச்சுப்பே இந்தந்த டேட்ல இந்தந்த ஃப்ரெண்ட்ஸ்க் வந்து பர்த்டே இருக்கு அ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தா எனக்கு இருக்கற்தே அ இருந்தாலுமே வந் து அந்த ஜூன்ல வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் ரொம்ப ஸ்பெஷலான பேர்ருக்காங்க அவுங்களுக் வந்து விஷ் பண்ணுன்றது வந்துட்டு எனக்கு கண்டிப்பா ஞாபகோ இருக்கு அத பாத்து நா கரெக்ட்டா இந்த மாதிரி இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் ஞாபகோ வச்சுக்கிட்டு நா வ அ விஷ் பண்றது வந்து அதுனால மோஸ்ட்லி அந்த மாரி மறக்க மாட்டே அப் அப்டியே மறந்தாலு அவுங்ககிட்ட ஒரு சாரி சொல்லி அவுங்களுக்கு விஷ் பண்ணிட்றது என்னோட வழக்கமா நா வச்சிருக்கேன்
ம் ஜெரிங்க தோழி இப்ப இதுவே அவுங்களுக்கு வந்துட்டு ஒரு திருமண நாள் வருதே அப்ட்னா அத எப்டி கண்டுபிடிச்சுப்பிங்க
திருமண நாட்கள்லா நம்ம எல்லாரும் விஷ் பண்ணிட்ருக்க மாட்டோல்லையா அ எப்பயுமே வந்துட்டு ஒரு பேர்த் டேதான் எப்பயுமே எல்லாருக்குமே ஸ்பெஷல் அ திருமண நாளுன்றது அந்த ஒரு ஹஸ்பனண்ட் ஒய்ஃபுக்கு மட்டுந்தா ஸ்பெஷலாருக்கும் மத்தபடி அவுங்களோட அம்மாப்பாக்கும் இவுங்களோட அம்மாப்பாக்கும் ஸ்பெஷலாருக்கறத்துக்கு வாய்ப் கள் இருக்கே தவிர்த்து ஒரு பர்த்டேன்ற ஒரு விஷயந்தான் வந்துட்டு ஒரு ஒரு சிங்கிள் பர்சன் ஒரு பர்சனோடுக்கு அ பர்த்டே தான் ஸ்பெஷல் எப்பயுமே அப்டின் நா நெனைப்பேன் அதுனால வந்துட்டு அத மட்டும் விஷ் பண்ணா போதும் வெட்டிங் டேக்கு வந்துட்டு விஷ் பண்ணணு அப்டின்றது வந்து ட்டு அவுங்களோட ரிலேட்டிவ்ஸ் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் தான் விஷ் பண்ணணுன்னு அவுங்களு எதிர்ப்பாப்பாங்க சோ அத வந்துட்டு நானு ரொம்பவும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கறதில்ல தோழி
இல்லைங் தோழி புரிஞ்சுது அ நானு வந்து பாத்துருக்கேன் நெறைய பேர் வந்துட்டு நீங்க சொல்ற மாரிதான் அவுங்க பேர் போட்டு பக்கத்துலே வந்து அவுங்களோட பிறந்த தேதியு கொண்டு போட்டு வச்சுக்குவாங்க ஏன் எங் அம்மா கூட அப்டிதான் கஸ்டமர வந்து ஃபாலோ பண்ணும் அப்டிங்கறதுக்காக வந்துட்டு போட்டு வச்சுக்குவாங்க இந்த மாரி அவுங்களோட பிறந்த தேதிய அவுங்களோட ம் வெட்டிங் டே எல்லாமே வந்து ஒரு சாட்ல டைரில போன்ல போட்டு வச்சு சேவ் பண்ணிருப்பாங்க ஏன் அவுங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி ஃபாலோ பண்றதுக்காக அ பரவால இந்த மாரி ஒரு இதுவுமிருக்கு என்னது வந்து பாத்தீங்கனா நா பெரும்பாலும் எதுவும் மறக்கமாட்டன் ம் மறக்க மாட்டனா என் னபத்தி யாராவுது சொன்னாங்க அப்டினா நா பெருசா எடுத்துக்க மாட்டன் இப்ப ஒரு திருமணம் ஆ வந்து வருது அ வந்து வந்துருங்க இந்த மாரி இங்க வச்சிருக்கோ அப்டினா நா வந்து ஓப்பனாவே சொல்லிருவேன் இல்லப்பா அன்னக்கி எனக்கு நா பிசி நா வர முடியாது அப்டின் சொல்ட்டு ஆனா நா வீட்ல சும்மாதாருப்பன் இங்கனா வந்துட்டு அந்த ஆட்கள பொறுத்து இருக்கு இப்ப வந்துட்டு நீங்க இருக்கீங்க அப்டினா நீங்க எங்கிட்ட வந்து சகஜமா ஒரு டெய்லியும் பேசி ஒரு என்ன என்ன நா என்னோட வீட்ல இது இது நடக்குது இது வந்து ஒரு இதுன்ட்டு டெய்லி ஒரு கான்வர்சேஷன்ஸ் ஸ்மூத்தா போயிட்டுருந்துது அப்டினா அது நமக்குத் தெரியும் நம்ப எவ்ளோ ஸ்ட்டாங்காருக்கோ இந்த ரிலேஷன்ஷிப்ல அப்டின் சொல்ட்டு அவுங்குளுக்கு நல்லதோ கெட் டதோ நமக்கு நல்லதோ கெட்டதோ எதுனாலும் அவுங்கள கூப்புடுவோம் நம்புளும் போவோம் இதே வந்துட்டு நம்ப கூட காலேஜில் படிச்சவங்க அந்த மாரி இருக்கும்பொழுது கிட்டதட்ட காலேஜி முடிச் ஞ்சதுல இருந்து ரெண்டு மூணு வருஷமா காண்டக்ட்லே இருக்க மாட்டான் அவன் உயிரோட்ருக்கானா இல்லையானே தெரியாது அந்த மாரி அமைதியாருப்பாங்க அவுங்களுக்கு எப்ப வந்துட்டு இந்த மாரி விசேஷ ஏதாவது நடக்குதுங்கம்போது இந்த மாரி பத்திரிக்க மட்டு அமிச்சுட்டுருவாங்க பத்திரிக்க அம்ச்சுட்டா அது போன் பண்ணி கூட சொல்ல மாட்டாங்க சும்மா பத்திரிக்கை மட்டும் அனுப்பி வச்சுட்டுருவங்க அந்த மாரி இருக்கிறதுக்கு கூப்படாமே இருக்கலாமே சோ அந்த மாரி நிறைய பேர் வந்து பண்ணுவாங்க அந்த மாரி இருக்கும் போது நான் என்ன பண்ணுவன் அப்டின்னா நமக்கு அந்த இடத்துல மரியாதை கெடைக்கல அப்டிங்கு போது நா வந்து சொல்லிருவேன் இல்ல நான் வந்துட்டு அந்த டைம் பிஸிடா நான் வர முடியாது அப்டிங்கிற மாரி சொல்லிருவேன் அவ்ளோதான் அதே மாரி என்னோட திருமணத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து எனக்கு தெரியும் யார் யாரு கூட நம்ப வந்து ரகுலரா பேசறோம் யார்கூட டச்சில இருக்கோ யார் நம்ம நல்ல விரும்பிங்கன்னு நமக்கு தெரியும் சோ அவங்களுக்கு பத்திரிகைகளும் அமுச்சிசுட்டு ஃபோன் பண்ணியும் வந்து சொன்னேன் இந்த மாரி எனக்கு திருமணம் வச்சுருக்கோ நீங்க வந்து வந்துருங்க அப்டின் சொல்லி ஃபோன் பண்ணியும் சொன்னேன் அது ஒரு இது சில பேர் வந்து ஃபோன் எடுக்கல கட்டு பண்ணி விட்றாக அவங்க வந்து கொஞ்ச பிஸ்னஸ் பண்ற ஆளு அப்டிங்கற பட்சத்தில அவுங்ளுக்கு வந்து போட்டு உட்டுட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் நோட்டு போட்டு உட்ட இந்த மாரி எனக்கு கல்யானோ நீங்க வந்து சரிங்க நா அப்டிங்கிற மாரி அந்த மாரி போட்றது ஒரு இதுனு சொல்லலா அத தவிர வந்துட்டு சும்மா எனக்கு இன்விடேஷன் மட்டு அனுப்சுட்டு இத என்னோட இது நீங்க வந்துருங்க அப்டின் சொன்னா எதுவு பண்ண முடியாது அதே மாரி இன்னும் சில ரகங்கள் வந்து பாத்தீங்கனா ஏ திருமணதப்ப வந்து நா பத்திரிக்க அனுப்புன இத்தனைக்கு ஏ கூட எம் பி ஏ படிச்ச பொண்ணுங்க சென்ற மா வருஷம் தா வந்துட்டு நாங்க படிசோ எம் பி ஏ அப்ப இந்த பொண்ணுங்களுக்கு வந்து பத்திரிக்க அம்ச்சிட்டு இந்த மாதிரி பத்திரிக்க மட்டுதா அம்ச்சிட்டு அவங்களுக் ஃபோன் பன்னா அவங்க எடுக்கல சேரின்சொல்ட்டு நா விட்டுட பத்திரிக்க மட்டுஅம்ச்சிவுட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்டின்னா ஆடியோலயயு போட்டுவுட்ட இந்த மார நா சொல்றக் ஃபோன் பண்ண நீங்க எடுக்கல அப்டின் சொல்ட்டு போட்வுட்ட இந்த மாரி மேரேஜ் டா வந்துருங்க அப்டின் சொல்லி ஒரு இரண்டு மூன்று நபர்கள் வந்து அம்ச வர முடியாத நபர்கள் வந்துட்டு வரன் சொன்னாங்க அதுக்கப்ரோ வர முடியலங்கறத வந்து அவங்க போன் பண்ணி இந்த மாரி சொல்லி சாரி என்னால் வர முடியல்ல அப்டிங்கிற மாரி சொல்ட்டாங்க ஆனா நா அனுப்புன பத்தீங்களா அந்த நண்பர் அவங்க எல்லாமே வந்துட்டு என்னோட சாட்ட பாத்துட்டு எதுவுமே சொல்லல நா திருபயு கூப்படல்ல ஒரு ஆள் கூப்ட்ருக்கு திருப்பி என்னன் கூப்ட்டு கேக்கணு அந்த இங்கீதமு இல்ல சேரின் விட்டாச்சி எனக்கு திருமணஆன நாள் அன்னக்கி வந்துட்டு பாத்தீங்கனா என்னோட போட்டோகிராபர் வந்து ஒரு ஹ என்னோட போட்டவும் அவரோட போட்டோவும் அந்த சோரில இருக்கத கொஞ்ஜோ எடிட் பண்ணி அடிச் ஸ்டேடஸ் வச்சாரு அத வாங்கி நானும் என் கணவரும் வச்சோம் ரெண்டு பேருமே அப்ப அட்ட டைம்ல அன்னக்கி ஒரு நாள் ஸ்பெஷலா வச்சோ அந்த போட்டோவ அப்டியே திருடி நா போன் பண்ணப்ப எடுக்காம இருந்தாங்க பாத்தீங்களா அந்த பொண்ணுங்க என் கூட எம் பி ஏ படிச்சப் பொண்ணுக ஒரு மூணு பேரு அந்த மூணு பேர் வந்து இந்த இதுக்குமே வந்துட்டு எனக்கு ஹாப்பி இந்த மாரி விஷஸ் டா அப்டின் எதுவுமே சொல்லல ஆனா ஸ்டேட்டஸ்ல வந்துட்டு என்னோட வீடியோ எல்லா போடுட்டு ஹ ஹாப்பி வெட்டி் டேடா நல்லா இருங்க அப்டிங்கிற மாரி போட்ருந்தாங்க ஹாப்பி மேரேஜ் லைஃப் அப்டின்டினு அப்ப எனக்கு புரியல இவங்க வந்து எ அந்த கல்யாணமாகற ஆளுக்கு விஷ் பண்ணாம போயி ஸேட்டஸ்ல போடுறத ஸ்டேட்டஸ் போறத நம்ம அன்னக்கி பாக்கமாட்டோ அது மட்டும் இல்லாம ஸ்டேட்டஸ் இருவத்தி நாலு மணி நேர தா இருக்கு ருக்கு போது நம்ம பிரீட்டு ஆயிட்டுஅடுத்த நாள் பாக்கவு முடியாது அப்போ அந்த உரிமையான ஆளுக்கு வந்துட்டு இந்தமாரி கங்ராச்சிலேஷசோ அது சொல்லாம இவங்க பாட்டுக்கு என்னோட போட்டோவுமே என்னோட கணவர் போட்டோவுமே அனுமதி இல்லாம தூக்கி ஸ்டேட்டஸல போட்டுட்டு இந்த மாதிரிஹாப்பி விஷர்ஸ்னு அவங்க போட்றாங்க அவங்க எதுக்கு போட்றாங்க ஏ போட்றாங்கனு தெரில இந்தஸ்டேட்டஸ் நா ஃபாக்ஸ் கோம்ல்ல சோ அந்த மாரி ஒரு ரெண்டு மூணு கேட்ட கிரி இருக்காங்க அது வந்து ஸ்டேட்டஸ்ல போட்டு இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து கல்யாணம் ஆயிருச்சி அப்டிங்கிறத அவங்க வெளிப்படுத்றாங்ளா இல்ல எண்ண கதனே எனக்கு புரியமாட்டேங்கிது தோழி இந்த மாரி வினோதமாளா ப்ராண ஏறுது அது எனக் ரெண்டு சரியான ஒரு கோபமான விஷ்யமா அப்டின்னா என்னோடத் திருமணத்தன்கி எனக்கு இதுதா வந்து பயங்கரமான கோவோ ஒண்ணு வந்து திருப்பி நீ கூப்பிடணு உனக்கு வந்து நறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு திருப்பி கூப்புட்ணு இல்லனா ஏ ஸ்டேட்டஸ் பாத்துட்டு ஹாப்பி மேரேஜ் லைப்புன்னு ரிப்ளை பண்ணனு அதுவு பண்ணல ஏ ஸ்டேட்டஸ் திருடி போட்றதுக்கு நீ யாரு அவ்ளோதா இல்லிங்ளா தோழி
கண்டிப்பா நீங்க சொல்றது ரொம்ப சரிதா இந்த மாதிரி வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு அ நம்ளோட உரிமை இல்லாம நம்ளோட ஃபோட்டோ வந்துட்டு அவங்க ஸ்டேட்டஸ்ல போட்றதே வந்துட்டு தப்பு இதே நீங்க அவங்ககிட்ட கேட்டுட்டு உங்களோட போட்டோஸ்ச அவங்க ஸ்டேட்டஸ்ல போட்டிருந்தா அது வேறை நீங்க வந்துட்டு இஷ்டம் இருக்கா இஷ்டம் இல்லையன்றத நீங்க அப்ப வெளிப்படுத்திருக்கலாம் அத பண்ணாம அவ்களுக்கு இஷ்டம் அ அதை கேட்காமே வந்துட்டு அவங்க ஸ்டேட்டஸ்ல போட்றது ரொம்ப தப்பு அப்டின் தான் நெனைக்கிறேன் அந்த மா ரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம் அப்டின் கூட எனக்கு தோணுது அப்டின் தா நெனைக்கிறேன் நானும்
கண்டிப்பா அவங்கிட்ட அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்ன்னா பெருசா பேச்சுவார்த்தை எல்லாம் இல்ல அது அவ்ளோதா ஏன்னா அவங்க ஸ்டேட்டஸ் வந்து நான் பா்க்கவும் இல்ல அப்புறம் கடைசி வரைக்கும் காண்டக்டும் இல்ல தோழி அத அப்டியே விட்டாச்சு ஏன்னா அந்த போட்டோ வந்து சென்ட் மீன்னு சொல்லி கேக்குறவங்க எ அவங்களும் இருந்தாங்க சென்ட் மீன் சொல்லி கேட்டு அவங்க ஸ்டேட்டஸ்ல வைக்கலாம் அப்டின்னு பாத்தாங்க ஆனா அவங்ளுக்கு வந்து அனுப்பலா ஏன்னா பரவிட்டே இருக்குன் சொல்லி அனுப்பல அந்த காரணத்தினால ஆனா வந்து எங்களுக்கே தெரியாம ஸ்டேட்டஸ் டவுன்லோட்டர் வச்சி திருடுறாங்க பாத்தீங்ளா அவங்களளா என்ன சொல்றன்னு எனக்கே தெரியல சரி உனக்கு இவ்ளோதான அல்ப ஆச நீ வச்சிட்டு போய்கோ அவ்வளவுதா ம் ம்
அதுதா அதுதா அந்தந்த ஸ்கிரீன்ஷாடன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கறதுனால இவ்வளவு பிரச்ச ச்சனையும் வருதுன்னு நெனைக்கிறேன் ஏனா வந்துட்டு ஈஸியா ஒரு ஸ்டேட் டஸ் ஒருத்தர் போடும் போது அது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மாரி எடுத்து நம்ம ஸ்டேட்டஸ்ல போட்டு இருக்ற மாதிரி சில விஷ்யங்கள் இருக்றதுனால அப்டி பண்றாங்கன்னு நெனைக்கிறேன் நீங்க அத வந்து ட்டு இக்னோர் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பாக்கறதுதா சரியா இருக்கும் அப்படின் நெனைக்கிறேன் அதுக்காக ஒக்காந்துட்டு நம்ப வந்துட்டு பீல் பண்ணிட்டு இல்ல அவங்கள பத்தி நம்ம பேசுறதே வந்துட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்டின்னு தா நான் எனக்கு தோணுது தோழி
ம் ஆமா தோழி ரொம்ப சரியா சொன்னீங்க இவங்கள எல்லாம் வச்சு நா என்ன பண்றேன்னு எனக்கே தெரில்லா பேச்சுவார்த்தை இல்லாம போய்ச்சு ஆன் சரி இன்னொரு வாட்டி வாய்ப்பு கெடைச்சா கண்டிபா பேசலான் தோழி நன்றிங்க தோழி ம் ம்